வணக்கம்
எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கோ தோழி நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
சும்மா கோயில உக்காந்துருக்கே சாப்படீங்களா
ஆ சாப்ட்டாச்சு நைட்டு சாப்டல
உ ஆமா நானு தா என்ன டாபிக் பேசலா தோழி
ஏதாவது டாபிக் பேசலா என்ன சமச்சீங்க மதியானத்துகு
மதியோ வந்துட்டு புளி கொழம்பு வச்சே தோழி அப்றம் தோழி இப்போ வந்துட் இது இது பள்ளி எல்லா திறந்துட்டாங்க இல்லையா நீங்க தினமு உ இப்ப பள்ளிக்கூடம்ல்லா கிளப்பிவிட்டு இருக்கீங்களா
இல்ல இல்ல எனக்கு இருக்குறது ஒரு சின்ன பிள்ள ஒரு வயசான குழந்ததா இருக்கு நீ அதுக்கு மூணு வருஷோ கழிஞ்ச பரகுதா தெரியு பரபரப்பான சம்பவம்னா நடக்கும் உ
ஆமா இப்ப அந்த குழந்தைகள வச்சு அந்த குழந்தைய எப்டி தோழிஸ் சமாளிக்கிறீங்க அதாவது சின்ன குழந்தைங்கனா வந்துட்டு எப்பாத்தாலு அழுதுட்டே இருப்பாங்க
இல்ல இல்ல இங்க இவள பொறுத்த வர வரைக்கு வரைக்கு அவ்ளோ அழமாட்டா பசிச்சாலு தூக்கோ வந்தாலு தா அழுகுறது
உ உ இப்ப உடம்புலா சரியில்லன்னா எப் உ சொல்லுங்க சொல்லுங்க
அதாவது ஒடம்புலா சரியில்லன்னா அவ பாட்டு இருப்பா கொஞ்ச மா அவளுக்கு ரொம்ப முடியாட்ட தான் அழுதுட்டு இருப்பா இல்லாட்ட அவளுக்கு பாட்டு அவ உண்டு அவ விளையாட்டு உண்டு அப்டினு நடக்குறது
ஓ அப்படியா நீங்க வந்துட்டு இப்ப உடம்பு செர்லனா வந்து இப்ப ஆங்கிலம் மருந்து குடுப்பீங்களா இல்ல வந்துட்டு நாட்டு மருந்து அந்த மாதிரி
இல்ல இல்ல ஆங்கில மருந்து தான் நாட் ட்டு மருந்து குடுத்து பழக்க இல்ல
ஓ ஆமா அந்த காலத்துல வந்து வீட்டுல வந்து ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க ஆமா ஆமா இல்ல எப்படின்னா வச்சுங்க இப்போ அஹ் அதாவது நாட்டு மருந்து வந்து எல்லா குழந்தைக்கும் ஒத்துக்கும் அதாவது ஆங்கிலம் இப்ப ஆங்கில மருத்துக்கு வந்து நம்ம எல்லாரும் பழகிட்டோம் இல்லையா அதனால நமக்கு வந்து அது டக்குனு ஒத்துக்குது நாட்டு மருந்து வந்து அது எப்படின்னா அது பொறுமையா சரி பண்ணும் நாட்டு மருந்துங்கிறது ஆனா ஆங்கில மருந்து வந்து உடனே உடனே சரி பண்ணிடும்
நாட்டு மருந்து எடுத்தது இல்ல அப்ப என் குழந்தைக்க அப்படி எடுக்கவும் நா ல்ல
ஆமா இப்ப இப்ப கூட வீட்டுல வந்துட்டு உடம்பு சரிலன்னா அஹ் மருத்துவமனைல்லாம் செல்ல மாட்டோம் எ அதாவது நாட்டு மருந்து எடுத்துக்கிட்டும் சரியாகல அப்படிங்கிற பட்சத்துலதான் மருத்துவமனைக்கே போவோம் இல்லைன்னா வீட்லேயே நாட்டு மருந்தே செஞ்சிருவோம் அதுவும் கிராமத்து தான் இருக்குமா இந்த உம் இப்ப சளி புடிச்சுட்டா அந்த துளசி ஆமா ஆமா கண்டிப்பா அதுவும் பாட்டில்லாம் இருக்கும் இருக்காங்க அதனால அவங்க செய்வாங்க நாட்டு மருந்துல்லாம் நாங்க பெருசா மருத்துவமனைக்கு ஆஹ் மருத்துவமனைக்குல்லாம் போகமாட்டோம்
கீ கீ கீ
தோழி சத்தம் கேட்குது இது பாத்துங்க
ஆஹ் ஒரு நிமிஷம்
உம்
அதே மாரி இப்போ வந்து நாட்டு மருந்து நாம எடுத்துக்கிட்டாலும் கேக்குதா உம்
ஆஹ் சொல்லுங்க
நாட்டு மருந்தே நம்மளுக்கு எடுத்துக்கிட்டாலும் இப்போ உள்ள இந்த துளசி வந்து நம்ம தேடுறனால ரொம்ப கஷ்ட்மா இருக்கு முன்னாடியல்லாம் அப்படி இருந்தே நீங்க
தோழி அங்க எதோ சத்தம் கேக்குது கொஞ்சம் பாருங்களா
ஆ நீல்லுங்கோ
ஆ சொல்லுங்க சொல்லுங்க
அதாவது இப்ப வந்து நாட்டு மருந்து நம்ம எடுத்துக்கிட்டாலோ தொளசி எல்லா ரொம்ப நம்ம தேட வேண்டியதா இருக்கு
ஆமா ஆமா கண்டிப்பா ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா
தொளசி எல்லாமு சீக்கிரோ கெடைக்கறது இல்ல இப்ப எல்லா தேடி தா எடுக்க வேண்டியதா இருக்கு
அதுக்கு வந்து நீங்க வந்து இப்ப வீட்ல வந்துட்டு நீங்க அந்த அழகு சாதனை அந்த மாதிரி ஒரு அலகுக்காக நம்ப வீட்ல வந்து செடி வளப்போ இல்லையா அந்த மாரி எதா செடி வளக்கறீங்களா ஆ அந்த இப்ப அந்த மாரி செடி வளக்கறோல்ல இப்ப நம்ம எங்காது ஒரு ம் ம் எதாவது ஒரு திருவிழாக்கு போறோ அந்த மாரி எங்காச்சி நம்ம போனோம்னா இந்த துளசி செடில்லா இருக்கு இல்லையா அது நீங்க வந்து வாங்கிட்டு வந்து தொட்டில வெச்சி கூட நீங்க அது இது பண்ணலா அ து வீட்லே வெச்சி வளக்கலா அது வீட் வீட்ல வச்சி வளத்தீங்கன்னா அந்த சளி புடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் அதே மாதிரி அந்த செடி வந்து பாக்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அதனால வீட்டுக்கு அழகுக்காகவு அந்த செடிய பயன்படுத்திக்கிலா
இப்ப இந்த செல வீட்டு ஓடுல உள்ளவங்க எல்லா செடி வக்கவே உட மாட்டிங்கிறாங்க அது வந்துரு அந்த பூச்சி வந்துரு இந்த பூச்சி வந்துரு ப்பும் செடி வளக் கூட மாட்டிங்கலான்ட்டு
இப்போ வந்துட்டு அதாவது நம்ப வாசல்ல வந்துட்டு இந்த பொங்க மரோ வக்கறது செரி இல்ல வேப்ப மரோ வக்கிறதும் செரி அப்றோ வீட்டு அந்த வீட்டு சொல்லுவோ இல்லையா முத்தோ இருக்கு இல்லையா வீட் ல அதாவது இப்ப அது என்ன சொல்றாங்க ஆ அதுல வந்துட்டு இந்த துளசி அப்றோ துளசி செடி அப்றோ இந்த பிரண்ட செடி இருக்கு இல்லையா அது வந்து கொடி மாதிரி வளரும் அது அது வச்சி அது வச்சிட்டு அந்த ம் அது வச்சி அது வச்சின்னா எனக்கு ஒ ஒரு எடத்துல வச்சி ட்டா அது வந்து அப்டியே கொடி மாரி படந்துரு அப்டே அழகா இருக்கும் அது பாக்கறதுக்கு அதே நேரத்துல நமக்கு அது அது சாப்ட்டோம்னா நல்லா பசி தூண்டு அப்டின்னு சொல்லுவாங்க ஆ இது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது நம்ம வீட்ல வக்கிற அழகு சாதனைய அந்த தாவரங்கள்லயே நம்ப மருத்துவ குணம் உள்ள தாவரமா வச்சா நமக்கும் அது பயன் பயன்படும் அதே நேரத்துல வீட்டுக்கும் அழகுக்காக இருக்குல்ல அது ஆ ஆ அந்த மாதிரி உ சொல்லுங்க
பெரண்ட தொவையல் கேள்விப்பட்டிருக்கிங்களா ஆனா எப்டி வெப்பாங்கன்னு தெரியாது
பெரண்டு தொவையல் வந்துட்டு அந்த பெரண்ட இருக்கு இல்லையா அத வந்துட்டு நீங்க அது முடிஞ்ச அளவுக்கு அது பிஞ்சா எடுத்துக்கோங்க ஏன்னா அது ஒரு மாரி நாக்க அரிக்குன்னு சொல்லுவாங்க அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்ஜோ அந்த நுனிய பிஞ்சாவே எடுத்துக்கோங்க பிஞ்சா அத கொஞ்ஜோ வெட்டிட்டு அந்த எலையு போட்டுக்கலா ஒன்னு ப்ரச்சனை இல்ல இது வெட்டிட்டு அத வந்து எண்ணெ ஊத்தி பூண்டு அப்றோ இந்த பெரண்ட அப்றோ புளி கொஞ்ஜோ வெச்சுக்கோங்க ஆ அவ்ள தா உப்பு வெச்சுக்கோங்க வெச்சுட்டு நல்லா வதக்கணு பெரண்டைய வந்துட்டு நல்லா வதக்கனா தா நம்மளால சாப்ட முடியு ஏன்னா அது வந்து சொல்லுவாங்க நாக்கு நாக்கு அரிக்குன்னு சொல்லுவாங்க நீங்க அது வந்து நார்மலா நீங்க அந்த கையில ஒடைச்சு போடும் போதே உங்களுக்கே தெரியு கையெல்லா அரிக்கு அதனால நீங்க நல்ல அத வதக்கி கின்னு வதக்கிட்டு அதுக்கப்றோ அத அந்த கள்ள பருப்பு போடுவாங்க அதுவு போட்டுங்க அது போட்டு வதக்கனாலு செரி இல்ல வதக் கிட்டு அதுக்கப்றோ வெச்சாலு செரி வெச்சுட்டு நீங்க அது அப்டியே அரைச்சிட்டீங்கன்னா அவ்ளோ தா அதுக்கப்றோ நல்லா இருக்கு அது நீங்க வந்துட்டு அதுல கொஞ்சம் அந்த எண்ணெ கடுகுலா போட்டு தாளிச்சி எண்ணெ கடுகு கருவேப்புல அப்றோ இந்த கொத்தமல்லிலா போட்டு தாளிச்சு ஊத்தினிங்கன்னா கொஞ்ஜோ தண்ணி ஊத்திக்கிட்டீங்கன்னா அது சட்னி மாரி நீங்க பயன்படுத்திக்கலா இட்லிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அது
உ உ
உ ஆமா
அங்கயு வெச்சது இல்ல கா கேள்வி பட்ருக்கே ஆனா சாப்ட்டதே இல்ல
ஆமா ஆமா ஆனா நீங்க அத சாப்பிட்டு பாருங்களே அது வந்து எப்டி சொல்றதுன்னா அது ஒரு ஐயோ அது மருந்து அந்த மாரில்லா இருக்காது சாப்டறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சுவையா இருக்கு நீங்க அது ஒரு வாட்டி ரொம்ப இல்ல ஒண்ணு இல்ல இந்த ரசோ வைப்பீங்க இல்லயா ரசத்துக்கு தொட்டுக்கயா நீங்க வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அது ஏன்னா இப்ப இங்க இங்கெல்லா நா நாங்க வீட்டுல வந்துட்டு ம் வாரத்துக்கு ஒரு வாட்டிச்சும் பெரண்ட தோவைய அரைச்சு சாப்ட்டுருவோ ஏன்னா வந்துட்டு அது ரொம்ப ரொம்ப நல்லது நீ அது வந்து ஒர் ஒரு வாட்டி நீங்க சாப்பிட்டீங்கனாலே அந்த பசி பசிய எடுக்கலன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பசி தாகோ வந்து அதிகமாகு நல்லா பசிக்கு அதுனா அது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க வேணா அது சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பாத்துட்டு எப்டி இருக்குன்னு நீங்க கண்டிப்பா சொல்லுங்க
கண்டிப்பா கண்டிப்பா உங்க வீட்ல என்னெல்லா செடி இருக்கு
எங்க வீட்ல வந்துட்டு இந்த பெரண்ட செடி துளசி அப்புறோ சோத்து கத்தால அப்புறோ உ நெல்லிக்கா சின்ன நெல்லிக்கா இருக்கும் இல்லியா அது அப்புறோ அப்பறோ எலுமிச்சம் எலுமிச்ச செடி நாத்தங்கன்னு ஆ பட் ரோஸ் அப்புறோஞ மல்லிக செடி கனகாமரோ அப்புறோ ஆ வாழ மரோ அந்த தென்ன மரோ அந்த மாரி நெறைய மரோ இருக்கு செடி இருக்கு இதுல வந்துட்டு நெல்லிக்கா காய்ச்சுது இப்போன் நெல்லிக்கா காய்ச்சது அப்புறோ வந்துட்டு இப்ப எலுமிச்சம் இதெல்லா இப்பதா கொஞ்ச பிஞ்சா இருக்கு இப்பதா காய்க்க ஆரம்பிச்சிருக்கு எல்லா
உ உ
நைட்டுக்கு நீ என்ன சாப்பாடு
வீட்லயா
ஆமா ஆமா
ஆ வீட்ல வந்துட்டு ம் இது புளி கொழம்பு மதிய கால புளி கொழம்பு வச்சோ மதியம் வச்ச அ புளி கொழம்பு இருக்கு அப்புற மறுடியு புளி குழம்பு தா வச்சிருக்காங்க அதே மாதிரி நீங்க சாம்பார் வைக்கிறீங்க இல்லியா இதுல வந்துட்டு ம் ஆ அதுல இந்த ஆ கொண்டகள்ள போட்டு சாம்பார் வப்பாங்கல
ஆமா ஆனா நா இதிலியு கேள்விப்பட்டதில்ல அ சொல்லியிருந்தாங்க என்ன ஸ்கூல்லா படிச்ச புள்ளைல்ல சொல்லிருக்காங்
ஆ அது ஆனா அந்த கொண்டக்கல்ல அது போட்டு சாம்பார் வச்சா அந்த சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கு அதோட கொண்டக்கல்ல வந்து நமக்கு நல்லது கூட சாம்பாரு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சாப்ட சாப்ட சரி போது அந்த மாரி ஒரு இதா இருக்காது தெகட்டா ப அந் சின்ன புள்ளைங்க எல்லா கொண்டக்கல்ல விரும்பி சாப்டுவாங்க இல்லையா அவுங்களுக்
ஆமா ஆமா சேரி தோழி உங்கள்ட்ட பேசுனது ரொம்ப வந்து பயனா இருந்தது சேரி தோழி நன்றி தோழி